சிஸ்டர் சிஸ் சிஸ்டர் கேக்குதுல க்ளியரா ம் என்ன சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க
இதோ ஒக்காந்துருக்கேங்க
ஒக்காந்து இருக்கீங்கனு சொன்னீங்க எனக்கு சிரிப் சிரிப்பா வருதுங்க
அப்றோ என்னங்க சொல்றது
நானும் இப்ப ஒக்காந்துட்டேங்க படுத்துருக்க முடில எந்திரிச்சு நானு சாஞ்சு ஒக்காந்துண்டே
அப்டி என்னங்க சொல்ல ஒக்காந்துட்ருக்கே ஒக்காந்துட்ருக்கே வேறென்ன சாப்டுட்டுருக்கேனா சொல்ல முடியு
அது என்னமோ கரெக்ட் தா என்ன பண்றீங்கன்னோனே நல்லா இருக்கே சும்மா இருக்கே சும்மாதா சிஸ்டர் இருக்கே அப்டி சொல்லி கேள்விப்பட்டிருக் கே நீங்க தா புதுசா ஒக்காந்துட்டு இருக்கேங்கனீங்க அதா
அப்டிதா நா சொல்லுவேன்
ஓகே சிஸ்டர் ஓகே
ந நா யா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதா சொல்லுவே நின்னுட்டு இருக்கேனா நின்னுட்டு இருக்கே ஏ அப்டி இருந்தே
அந்த மாதிரியா நல்லா இருக்குல ஆனா அப்டி பேசுறது எனக்கு நல்லா சிரிப்பா வருது கொஞ்சோ ஜாலியா பேசுற மாரி இருக்குல
ம் ஆமாங்க
ம் சாப்பாடுலா எத்தன மணிக்கு சாப்டுவீங்க
டென் ஓ கிளாக் ஆகுங்க
பத்து மணி ஆகுமா செரி செரி
கொழந்தைங்க எந்திக்கரதுக்கு கரெக்டா இருக்கு உ ஆ நயன் ஓ கிளாக் எந்தச்சாங்கன்னா அவங்க கொஞ்சோ தண்ணி குடிச்சிட்டு அவங்க ரெஃப்ரெஷ் சாய்ட்டு அதுக்கப்புறோ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணு அப்புறமாதா நம்ம பத் ஒரு பத்து மணிக்கு மேல தா சாப்ட முடியு
நாங்க சாப்ட பதினோரு மணி ஆயிருங்க இன்னு எங்க வீட்ல வேலைக்கு கெளம்பி என்னோட ஹஸ்பண்ட் போய்ருவாங்க நா ஆரரைக்கு எழுப்பி விடுவே எல்லா முடிச்சி எட்ரைக்கு வேலைக்கு போய்ருவாங்க அவங்க அவங்க சாப்ட மாட்டாங்க ஆ ஒரு டம்ளர் பால் தா எ ஹஸ்பண்ட் அதோட போயிருவாங்க அப்றோ மாமனார் வந்துட்டு பத்தெரக்கு மேல கெளம்புவாங்க ப்ப பதினோரு மணிக்கு தா நா ரூமா விட்டே போவே டீ மட்டும் போட்டு வச்சுட்டு வந்து டீ குடிச்சுட்டு ரூம்ல தா இருப்பே அப்புறோ போய் சமப்பே இப்ப என்ன பிரச்சன அப்டின்னா இப்போ என் நாத்தனார் நாத்தனார் கொழந்தைங்க எல்லா வந்திருக்காங்க சோ கொழந்தைங்க கொஞ்சோ எக்ஸ்ட்ரா இருக்குறதுனால அவங்க வந்து எப்ப சாப்பிடுவாங்கனு தெரியாதுல்ல சோ நம்ம சாப்பாடு சீக்கிரோ செஞ்சு ஆகணு அதனால போய் சாப்பாடு செய்யணு இனிமேதா நானு செரி என்ன செய்யறது யோசனயா இருக்கு
உ இப்ப நம்ம வந்து ரெகுலரா அவங்க நம்ம வீட்ல இருந்தாங்கன்னா தெரிஞ்சிரு இப்ப புதுசா வந்து இருந்தாங்கனா இப்ப பாத்தீங்கனா எங்க அக்கா பொண்ணு பாத்தீங்கனா அவ ஏழு மணிக்குலா தூங்கிருவா அவளுக்கு வந்து பெட் டைம் வந்து பாத்தீங்கனா ஏ
ஏழு மணி அவ வந்தாப்ப நீங்க எவ்ளோ சீக்கிரமா சாப்பாடு குடுக்கணு ஆ
அவ எங்க வீட்டுக்கு வந்தானா ஏழு மணிக்லா சாப்பாடாக்கி முடிச்சிர்ணு இல்லன்னா ஏழு மணிக்குலா அப்டியே கண்ணு சொக்கிரு அவளுக்கு மத்த ரெண்டு குழந்தைங்க வந்து அப்டி கெடையாது மொத்தோ மூணு குழந்தைங்க மத்த ரெண்டு குழந்தைங்க வந்து அப் கெடையாது அவ மட்டு அப்டி பழகிட்டா ஸ்கூல் போயிட் டர ஹோமொர்க் பண்ண கொஞ்ச நேரோ வெளையாட ஏழ் மணிக்கு சாப்ட சாப்ட்டு தூங்க
அதுதா அதுனாலதா நானுமே இப்ப வந்துட்டு இவுங்க எப்ப சாப்டுவாங்கன்றது நமக்கு தெரியாது நம்ம பொறுத்தவரைக்கு நம்ம சீக்ரமா பண்ணி வச்சிட்டோ அப்டினா அவுங்க எப்ப எந்திரிச்சி சாப்றாங்களோ சாப்டட்டும் நம்ம வேலையை நம்ம முடிச்சி வச்சிர்ணுல அவுங்க எந்திர் சிலே ஏ பொண்ணு சாப்டுவா இன்னு சமைக்கலையா அப்டின் கேக்குறளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாதுல
ம் ம் அதா வந்து அவ வந்து யாரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டா அவ்ளவா எனா ஏழு மணிக் க்குலா அவ சாப்பாடு குடுக்கணு இல்லனா சாப்ட்டாலு செரி சாப்டாட்டி தெரி அவ தூங்கிருவா அந்த நைட் சாப்பாடு கட் ஆய்ரு யாராவ்து வீட்டுக்கு போயிட்டா அப்டினா ஏன்னா அவுங்க வந்து அவுங்க ட தோதுக்குதா பாப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா என்ன சிஸ்டர் படிச்சிருக்கீங்க நீங்க
நா பி எஸ் சி முடிஷ்சிருக்
பி எஸ் சி என்ன படிச்சிருக்கீங்க
மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்
என்னங்க இவ்ளோ கனெக்ஷன் ஆயி போச்சி நமக்குள்ள நானு பி எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் ங்க எந்த பேட்ச்க நீங்க முடிக்கையில என்னங்க என்ன இயருங்க டுவெண்டி டுவெண் டியா என்னங்க எல்லாமே இப்டி மேட்ச ஆனா என்னங்க பண்றது
அப்டியா
நானு டுவெண்டி டுவெண்டி பேட்ச்சு லாஸ்ட் செம்மு மட்டு ஜாலியா எழுதியாச்சி ஆ கொரோனா பேட்ச்சா போச்சி டிகிரி லேட்டா தா குடுத்தாய்ங்க
ஆமா அது நா வாங்க கூட போல
ஆனா உண்மையாவேங்க லாஸ்ட் செம் மட்டு எனக்கு அக்சுலா கிராஃப் தியரி இருக்குல்லங்க எனக்கு அது புடிக்கவே புடிக்காதுங்க அதுல எனக்கு அரியர் விழுந்துருச்சிங்க நா படிக்கவே இல்ல ஆ அதுல அரியர் விழுந்திருச்சு அது நா லாஸ்ட் செம் கிளியர் பண்ணனு பாத்தா கொரோனா டைமா நமக்கு எக்ஸாம் ஆன்லைனா நல்லா தோதா போச்சா நல்லா நீட்டா முடிச்சி கிளியர் பண்ணிட்டே நா அதா பயந்துட்டே இருந்தே அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா படிக்கணுமேன்னு கடைசி கொரோனா டைமா போவு கொரோனா வந்து நம்மள இந்த ஒரு விஷ்யத்துல காப்பாத்தி விட்டு போயிருச்சி
ஆமாமா
ம்
அது ஜாலியா இருந்துச்சு ஆனா
ஆமா அதுக்கப்றோ நீங்க மேரேஜாய் வந்ட்டீங்களா வேற எதும் பண்லயா எம் எஸ் சி பண்லையா
ம் எம் எஸ் சி பண்ல அதுக்கப்றோ ஜாப்புக்கு போயிட்டே
ம் என்ன ஜாப்க்கு போனீங்க பி எஸ் சி முடிச்சுட்டு எங்கங்க ஜாப் தர்றாய்ங்க டிகிரி முடிச்சிட்டு ஏன்டா டிகிரி வச்சுன்னாலா
இல்லல்ல அப்டிதா யோஷ்த்தே பாத்திங்கன்னா அப்போ எனக்கு வந்து அந்த சென்னையில வந்து ஒரு கோர்ஸ் பண்றோ ஃபைவ் மந்த்ஸு அது பண்ணிட்டின்னு உனக்கு உனக்கு வந் ஒரு ஜாப் கெடைக்கு
ஆ
ப்ரைவேட்ல செக் ப்ரைவேட் செக்டார்லையு கெடக்கு வாய்ப்புருக்கு பேங்கிங் செக்டார்லயு கெடைக்க வாய் ப்பிருக்கு மேக்ஸ் படிச்சிருக்கனால அப்டி சொல்லிட்டு அங்க போய் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் படிச்ச கோர்ஸ் முடிச்சே பி எஃப் எஸ் ஐன்னு ஒரு கோர்ஸு பி எஃப் எஸ் ஐ
பி எஃப் எஸ் ஐ யா
ம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்
ஓ அப்டியா அதுக்கப்பறோ இப்போ பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா
உஹம்
ஏ சிஸ்டர்
இல்ல இல்ல பேங்க்ல ஒர்க் பண்ணல அந்த பேங்கிங் செக்டார் மாரி ஒர்க் பண்ற மாரி வந்தது ஆனா வந்து எனக்கு வந்து சென்னை வந்து எங்க வீட்ல வுடமாட்டேன்ட்டாங்க படிக்கிறதுக்கு வேணா அலோவ் பண்றோ வேலைக் குலா வுடமாட்டோ அப்டின்னு சொல்லிட்டாங்க ம் படிக்கிற போறனா படி ஆனா வேல மட்டு நமக்கு இங்க நம்ம ஊர்லே வாங்கிக்கிற மாரி நீ வேணா பாரு அப்டின்னாங்க செர் நம்ம ஊர்ல வாங்கிக்கலானு பாத்தா அவங்க என்னன்னா ஃபினான்ஸ்ல அலையணு அப்டின்னு சொல்லிட்டாங்க ஃபினான்ஸ்லதா கெடைக்குது ஆனா நம்ம வே இங்க சென்னைக்கு போனா வந்து பேங்கிங் செட்டர்ல அந்த பேக் ஆஃபிஸ் இருக்குல்ல அந்த ஒரு இது வந்து கெடைக்குது அட்மின் மாரி கெடைக்குது சென்னையிலேமே நாங்க படிச்ச கோர்ஸ் க்கு அந்த மார்தா கெடைக்குது போல ஆனா பேங்கிங்க்கு போனுனா எக்ஸாம் எழுதிதா போகனு
எக்ஸாம் எழுதி போனு ஆமா கண்டிப்
ஆ இது வந்து ஒரு ஆடடு கோர்ஸா வேணா வச்சுக்கலா நம்ம
ஆமா இப்ப நாலா வந்துட்டு வீட்ல இருந்துட்டு எதுமே பண்ண முலங்க எம் எஸ் சி யு போட்ல நானு பி எஸ் சி யோடதா இருக்கே எம் எஸ் சி போட்ல எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லா படிக்க நம்மள இந்த மாரி அலோவ் பண்ண மாட்டாங்க எங்க எனக்கு மாமியார் மாமியார்லா வந்துட்டு சப் போர்ட் கெடையாது ஏனா எ நாத்தனார் டுவெல்த்துக்கு மேல படிக்க வைக்கல சோ நம்ம பி எஸ் சி படிச்சதே பெரிய விஷ் இல்ல நம்ம ஹரஸ்ல போட்டுக்லா ஏ ஹஸ்பன்ட் படிக்க வப்பங்க பட் ஃபேமிலி வந்து ஜாய்ண்ட் ஃபேமிலிங்கைல நா எனக்கு மேரேஜ் ஆயி நா வந்ததுக்கப்பறந்தா எ நாத்தனாக்கு மேரேஜ் ஆச்சு சோ அதனால வந்துட்டு அவ படிக்காம இருக்கைல்ல நம்ம சொல்ல முடியாதுல அ அப்போ அவள படிக்க வைக்கல நா இப்ப ஏற்கனவே பி எஸ் சி முடிச் சுருக்க இதுக்கு மேல என்ன படிக்க வைங்க நா ஹரஸ்ல போட்டு படிக்றேன் என்னால சொல்ல முடில இப்போ அவளுக்கு கல்யாணாயி அவ போனதுக்கலா அப்றோ வந்துட்டு இப்போ நம்மளால படிக்கிறதுக்கு கொழந்தைங்க ரெண்டு கொழந்தைங்களா ஆயிட்டாங்க வச்சுக்குட்டு ஒன்னு பண்ண முல்லங்க நானே டி என் பி எஸ் சி எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ண முடில கொழந்தைங்க வந்து வந்து வந்து வந்து நோண்
பண்ணிட்டுருக்கே நானு அதா காலேஜ் படிக்கிறப்போ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணது இப்போ அதுதா நா ஒன் வீக்கா இப்டிதா ஒரு ஃபோர் ஓ க்ளாக் எந்ச்சு நா டி என் பி எஸ் சி ப ஏனா எங்க அக்கா வந்து இப்போ போக்கிட்டுரு போயிக்ட்டுருக்கா
போய்ட்டு இருக்காங்க அவங்க உங்ளுக் ஹெல்ப் பண்றாங்க இது
ஆ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க இப்ப கு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க போ கொழந்தைங்க எல்லா அவளுக்கு அந்த மாரிதா டி என் பி எஸ் எழுதணு இல்ல எதாவ் ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதணு அவ பி காம் முடிச்சிருக்கா எழுதி போணுன்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எதாவ் ஒரு எக்ஸாம் நீ எழுதி போயிர்ன்னு சொல்ட்டு அவர் கூடயே இருப்பாரு
ம்
இப்போ எதாவ் மதுரைக்கோ கோயாமுத்தூர் அந்த மாரி எதாவ் ஒரு எடத்துக்கோ போய் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்டின்னா அவர் கூட போய் ஹெல்ப் பண்ணி மூணு மண் நேரம் மார் ரெண்டு மண் நேரோனாலு அவர் வெளில உக்காந்து வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவாரு
சேர் செரி ஆ
ப்போர்ட் வந்து அவளுக்கு இருக்கறனால வந்து அது ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கனால எறங்கி பண்றா இப்போ வந்து இந்த கோர்ஸ்
ப்போனு இருக்கு பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் அ எங்க ஃபேமிலிதா அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்டின்ற ஒரு பயோ இன்னொனு கண்டிப்பா படிக்க வைக்க மாட்டாங்க வேலைக்கு எங்க வேணா போனுதா சொல்றாங்க திரும்பி படிக்கணு செலவு பண்ணு அப்டின்னா பண்ண மாட்டாங் கண்டிப்பா நா சும்மா ஏதோ ஒரு பில்டிங் ஒர்கு ஏதாச்சு ஒரு கம்பனியில ஒரு ஸாபா அந்த மாரி எது கெடச்சா போய்க்லா அப்டின்ற ஒரு மன நெலைமைக்கு வந்துட்ட பத்து ரூவா சம்பள குடுத்தா கூட போது இப்பதைக்கு நம்ம ஃபேமிலிக்கு அது போது ஏனா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க நம்மளோடது ஏதோ ஒரு ஹெல்புக்கு இருந்தா போது அப்புற போ போவ நம்ம வேற ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் அந்த மாரி போய்க்லா அப்டின்ற மைண்ட செட்டுக்கு நா வந்துட்டே
ம் அதேதா நம்ம வந்து பி ஃரீ டைம்ல வந்து சும்மா நம்ம படிப்போ நமக்கு ட்ரை பண்ணுவோ வந்துச்சுன்னா நம்ம லக் அப்டின்ற மாரி தா நம்ம இப்ப ஒரு ஃபை ஓ கிளாக் எந்திரிச்சனா நா கொஞ்ச நேரோ படிப்பே டி என் பி சி படிக்கலா இந்த வருஷோ நம்ம ட்ரை பண்ணி பாப்போ சப்போஸ் அது வந்து நமக்கு பாசிட்டிவா தோணுச்சி அப்டினா அதையே ட்ரை பண்ணிக்கலா அப்படின் தா எ மைண் செட்டு இந்த ஒன் மந்த்தா போய்ட்டு இருக்கு செரி பரவாயில்ல இது வந்தது எப்டி சொல்ட்டு பண்லா அப்டிதா பண்ணிட்ருக்க
ஓகே ஓகே சிஸ்டர் பாப்போம் எல்லாரு மாதி நம்மலா எக்ஸாம் அட்டன் பண்ணுவோ லக்கு லக்கு வேணு சிஸ்டர் நம்ம எழுதையில ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன் வைங்களே அடிக்க முடியாது ஒவ்வொரு டைம் ஆக்சுலா நா ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண காலேஜ் படிக்கையில அந்த ஃபஸ்ட் டைம் டி என் பி சி அன்டன் பண்ணையில நா சும்மா லைட்டாதா பிரப்பர் பண்ணிருந்த ஃபஸ்ட் டைம் தானே பாஸ் ஆனா அவசியம் இல்ல ஃபஸ்ட் எப்டின் பாத்துபோ அப்டின் ல அப்பவே நா நூத்தி எழுவத்தி நாலு மார்க் நா படிக்கவே இல்ல படிக்காமலே அப்போ அவ்ளோ ஈஸியா இருந்த்ச்சி சிஸ்டர் நா இப் அப்ப யோச்ச அச்சச்சோ நம்ம படிச்சிருந்தா அடிச்சிருக்கலாமோ அந்த எக்ஸ் சாம்ல சத்தியமா ஏனா காலேஜ் வேற போயிட்டு இருந்தமா நா என்ன பண்ணுவே பஸ்ல தா போனு நா டேஸ் காலர் போயிட்டு போயிட்டு வரணு ஒன் ஹார் ஆகு பஸ்ல அந்த போற டைம்ல நா வந்துட்டு படிப்பே சிஸ்டர் அந்த மாதிரி படிச்சிட் இருந்தே அப்டியே நூத்தி எழுவத்தி நாள் மார்க் எடுத்த ஆனா இப்போ டுவண்டி ஃபோர்ல அட்டன் பண்ண டூ தௌசண் டுவெண்டி ஃபோர்ல எக்ஸாம் அட்டன் பண்ண பட் ரொம்ப டஃப் சிஸ்டர் இந்த பா ஒண்ணுமே தெரியில ஆ ட்வெண்ட்டி ஃபைல பண்ண முடியல பாப்பா கன்சீவா இருந்தே இப்ப ம பெரிய பிள்ளையா நீக்கு பெரிய பிள்ள ஆனா தா நம்மோ எதுக்குமே கெளம்ப முடியு அதனால இனிமே அட்டன் பண்ணு சி்ஸ்டர் டிசம்பர்ல வர்றதுக்கு தா அட்டன் பண்ணுவே இனி
நானு அதே மைண்ட் செட்ல தாங்க இருக்க நானு அதே மைண்ட் செட்ல தா இருக்கே இப்போ கொஞ் கொஞ்ச கொழந்தைங்க பெரியவங்க ஆயிட்டாங்க அப்டினா அவுங்க ஸ்கூல் கோயிங் போயிட்டாங்க ஸ்கூல் போய் ஆரம்பிச்சிட்டாங்கனா நா செரி நம்ம கொஞ்சோ ஃப்ரீ டைம் கெடைக்கிறப்ப நம்ம படிச்ட்டு செரி ஏதோ நம்மளால முடிஞ்சத பண்ணுவோ அப்டிதா நா பண்ணிட்ருக்கே செரி பாக்கலா நமக் ஆனா இருந்தாலுமே நமக்கு ஒரு லக்கு கடை ஏனா ஏ ஃப்ரெண்டு அந்த மாரிதா
ம் ம்
பண்ணி ஒ பிர்லிம்ஸ் முடிச்ட்டா மெயின்ஸ்ல வந்து அவுளுக்கு கவுத்தி வுட்டுர்ச்சி
அது தா அது தான் அது அப்டிதா நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த குரூப் ஃபோர்லயாவது அடிச்சிற மாட்டமா அப்படின்ற ஒரு நம்பிக்க தா ஆ இப் அப்டியாது ஏதாவது ஒண்ல அடிச்சுரு சிஸ்டர் நமக்கு என்ன கடவுள் கண் தொறக்க மாட்டாரா என்ன ஏதாவது ஒரு விஷ்யம் நமக்குனு இருக்கு இல்ல இப்ப வா எழுத போறாங்க நம்ம பொறக்கையிலே எழுதி வச்சிரு பாங்க இதுதா நமக்கு நடக்கணு சோ கண்டிப்பா நடக்கும் நம்புவோ
ம் ஓகே சிஸ்டர் சேரிங்க
ஓகே சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் நீங்க பாருங்கங்க நா அப்றோ ஃப்ரீயிட்டு நா உங்களுக்கு கால் பண்றே ஓகேவா ஓகே சிஸ்டர் பாய்